ஆ மேம் கேக்குதா
ஆ கேக்குதுங் சார்
ஆ சொல்லுங் மேம் சொல்லுங் மேம்
சாப்
ஹலோ ஆ சா நா சாப்ட்டே மேம் சாப்ட்டே மேம்
ஏ என்ன சாப்டீங்க ஸ்விகில ஆடர் போட்னுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க
ஆமா மேம் ஒன்னு ஃப்ரைடு ரைஸ் மட்டு ஒன்னு ஆட்ரு போட்டு சாப்ட்டே மேம் இந்நேரத்துக்கு அதானே இருக்கு ஹலோ
எனக்கு ஃப்ரைட் ரைஸ் நீங்க மட்டு சாப்டீங்க
வாங்க சாப்புல்லா உங்ளுக்கு இல்லாததா
சும்மா கேட்டே இல்ல இல்ல சாப்டுங்க சாப்டுங்க சும்மா தா கேட்டே
ஓகே ஓகே மேம் இந்நேரத்துக்கு அதானே கெடைக்கு ஃப்ரைட் ரைஸ்
அப்டியா தெரில இந் நேரத்துக்லா நா ஆட்ரு போட்டு சாப்ட்டதில்ல
இந்நேரத்துக்கு அதா கெடைக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணா நூடுல்ஸ் அந்த மாரி எப்பாச்சு ஒரு நாள் சாப்டுவோங்க அந்த மாரி ஃபாஸ்ஃபுட்டேல்லா
ஆ நா எப்பையுமே ஃபாஸ்ஃபுட் தா சாப்ட்டுட்டு இருக்கே அப்டியெல்லா இல்ல க கடயின் போயி ட்டா நான்வெஜ் தா வெஜ்க்காகல்லா கடைக் க்ல்லா போறதெல்லா செட்டாகாது கடைக்கு போய் எதுக்குடா வெஜிடேரியன் சாப்புட்ணுங்கிற மார்ருக்கு
ஓகே ஓகே டா
அங்க போய் நூடுல்ஸ் சாப்புறக்கு நம்ம வீட்லயே செஞ்சு சாப்டறாம்ல அதா கடைலல்லா நோ வெஜ் ஒன்லி நான்வெஜ்
நீங்க நல்லா சமைப்பிங்க்லாட்ருக்கு நீங்க நல்லா சமப்
என்ன கேக்குறீங்க
புரில குக் பண்ணுவீங்ளாட்ருக்கு
புரில விட்டு விட்டு கேக்கு
குக்கு குக்கு ஆ அதா குக் பண்ணுவீங்களாட்ருக்கு அப்டின் கேட்டே என்னென்ன பண்ணுவீங்க
புரில என்ன கேக்குறீங்க
மேம் ஒன் மினிட் லைன்ல இருங்க மேம் ஒன் மினிட்
விட்டு விட்டு கேக்குது ஆ
ஆ சொல்லுங்க மேம் ஹலோ
ஆ சொல்லுங்க சார் நா நல்லா குக் பண்ணுவீங்ளான் கேக்குறீங் ஆ எனக் கேக்குது உங்ளுக் கேக்குதா நா பேசுறது
ஆ எனக்கு நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது மேம்
அப்டியா ஒரே ஒரு நிம்ஷோ இருக்கீங்ளா
ஆ
இப்போ
ஆ இப்ப கரெக்டா கேக்குது மேம் சொல்லுங்க
ஆ நா குக் பண்ணுவே அ மோஸ்ட்லி எல்லா டிஸ்சஸ்சு தெரியு
அப்பிடியா
குக்கிங் ரொம்ப புடிக்கு எனக்கு சொல்லி் குடுத்ததுன்ட் இல்ல எனக்கு குக்கிங் ரொம்ப புடிக்கு அதனால
ம்
இன்ட்ரெஸ்ட் குக்கிங்ல
ஓகே ஓகேமா செரி நீங் குக் பண்ணீங்கன்னா பார்சல் பண்ணிவுடுங்க எப்டி இருக்குன் சாப்ட் பாப்
ஆ பண்றே பண்ணி தரே நா மஸ்ரூம் பிரியாணி தா நா செஞ்சு நல்லாருக்குன் சொல்லிருக்காங்க ஃபேமிலில எல்லாருமே அப்பறோ பாஸ்தா ஆ பாஸ்தா சொல்லுவாங்க
பாஸ்தா எல்லாரு நா செய்வே மேம் பாஸ்தா
அ என்ன பாஸ் தா செய்வீங்க
லாத்தி எதோ ஒன்னு எதோ ஒன்னு ஆ இது போட்டு செய்ய வேண்டியதா அ
விவேகக்கா விவேக் கூப்பிடுறாங்க அங்கிள் உங்க அப்பா ஆ சொல்லுங் சொல்லுங்
ஓ சொல்லுங் மேம்
ஆ என்ன சொல்லிட்ருந்தீங்க
எதோ ஒன்னு எதோ ஒன்னு போட்டு இந்த பெரி பெரி அந்த மாரிலா எதோ இந்த தூளல்லா போட்டு எதோ ஒன் பண்ண வேண்டியதா
அது வந்துட்டு ஒய்ட் சாஸ் பாஸ்தா அப்டி செய்வாங்க நா சும்மா மசாலாஸ்லா போட்டு வீட்லயே அரச் ஊத்தி செய்வே
ஆ அதா நா வெளிய தூள் வாங்கி அந்த மார எதோ ஒன்னு போட்டு ஆ நம்ம இதுதா பண்ணு இப்பிடிதா பண்ணனு அப்பிடிதா பண்ணனுன்லா கெடையாது
சும்மா கைக்கு வரதெல்லா போடுவீங்ளா ம் அப்படி போட்டாலு டேஸ்ட்டு சில டைம்ல்லா வருங்தாங்
ஆமா மேம் நா வந்து ஒரு டைம் சிக்கன் செஞ்ச மேம் ஓகேவா
ஆ
சிக்கன்னு அன்னைக் பாத்தீங்கனா வீட்ல ஆயில் இல்ல சமைக்கிறக்கு
என்ன பண்ணீங்க
அப்ப என்ன பண்ணனா சிக்கன் வந்து கொஞ்ச நேரோ இது பண்ணி ட்ட இப்டி ஆ அந்த மஞ்சத்தூளு, உப்பெல்லா போட்டு கட்டி வெஸ்ட்டே எல்லா டைட்டா கட்டி வெச்ட்டே அதுல ஒரு வா அதுல ஒரு தண்ணி மாரி ஒன்னு ஃபாம் ஆகுல்ல
ஓ அப்பிடியா தெரில நா சிக்கன் குக் பண்ணதே இல்ல இதுவர அதா சொல்றே நா சிக்கன்
அத அப்பிடியே கொட்டிட்டே
ஓ ஆயில்க் பதிலா அத யூஸ் பண்ணிக்கிட்டீங்ளா
ஆ ஆமா அதுவே ஆயில் விடு மேம் சிக்கன் வந்து அதுவே ஆயில் விடு
ஓ ஓ
ஆமா அது அப்பறோ கொட்டிட்டு அது அப் டியே நார்மலா சிக்கன் செய்யற மாரி செஞ்சுட்டு மேல வந்து டொமேட்டோ சாஸு அப்புற முட்ட அப்புற லெமன்னு எல்லாத்தையு போட்டு ஆ எங்க அம்மா சாப்ட சூப்பரா இருக்குன்னாங்க
அதான் கேக்க வந்த சாப்டு எல்லா நல்லாருக்காங்களா நல்லாருந்து சா ஏதே ஏதோ போட்டு செஞ்சிருக்கிங்களே சொல்லி கேக்க வந்த
வந்த எல்லாத்தையு போட்டு ஏதோ எது வருதோ அத போட்டு செஞ்சருவாங்க
எனக்கு சிக்கன் குக் பண்ணணுனு ஆச பட் அதுக்கான ஆப்பர்ச்சுன் அப்டிதா இல்ல குக் குக் பண்றக்கலா அதுதா ப்ராப்ளம்
சேர்ந்து குக் பண்ணுவோ
ஆ பண்ணலா பண்ணலா ஃப்ரெண்ட்ஸ் வீட் எனக்கு குக்கிங் பிடிக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க வந்து ஒரு நாள் நீ செஞ்சு கொடுவா எங்கள் வீட்டுக்கு வா அப்டின்னு சொல்லிட்டு
ம் அதெல்லா அதுதா யூ ட்யூப் இருக்குல்ல மேம் அத பாத் சமைச்சுக்கலா
இல்ல எனக்கே குக் பண்ணலா தெரியு எல்லாமே குக் பண்ண தெரியு ஆனா பண்றதுக்கு வீட்ல அலவுட் இல்ல
ம் அப்ப வெஜ்ஜுலயே நெறைய பண்ணலாமே
வெஜ் எல்லாமே எங்க வீட்லயே குக் பண்ணுவே நா அம்மாக் சமைச்சு குடுப்பே அம்மா சாப்டுவாங்க
ஓகே ஓகே மேம்
நா எப்படி குடுத்தாலு அம்மா சாப்ட்டுக்குவாங்க நா என்ன எவ்ளோ காரம் போட்டாலு
மெயின் டிஷ் பண்ணுவீங்களா இல்ல சைட் டிஷ் பண்ணுவீங்களா
மெய் எல்லாமே பண்ணுவே மோஸ்ட்லி அம்மா வந்துட்டு டியூட்டி மாத்தி மாத்தி போடுவாங்க நைட்டு மார்னிங் ஆ ஆஃப்டெர்னூன் சொல்லி
ஓகே மேம்
அம்மாக்கு ஆஃப்டெர்னூன் டியூட்டியோ இல்ல நைட் டியூட்டியோல்லா போட்டாங்கன்னா நா தா மோஸ் குக்கிங் பண்ணிருவே அம்மா வந்து தூங்குவாங்களா டயர்டா இருக்கனால நான்ந்தா பண்ணுவே குக்கிங்லா
ஓ அந்த மாரி
ஆ ஆமா மோஸ்டிலி குடிங்க குடிங்க நா இப்பதா டீ பண் ஆ குடிச்சிட்டு சாப்ட்டு வந்த
நானு இப்பதா காபி பிஸ்கட் சாப்ட்டுருக்க
ஆ எனக்கு டெய்லி இ டீ பண் வேணு கண்டிப்பா ஈவினிங்ல டி பண் இல்லாம நாள் ஓடாது காபி விட டீ தா ஆ க்ரேவிங்ஸ்
என்ன பன்னு என்ன பன்னு சாப்பிடுவீங்க அந்த என்ன பன்னு சாப்பிடுவீங்க நார்மல் பன் தானா
நார்மல் பன் தா
ம்
ம் பன் இல்லால்லனா பிஸ்கெட் மில்க் பிக் ஸ் போட்டு ஒரு பவுல ஊத்தி பிஸ் கெட்டியு போட்டு ஃபுல்ல கலந்துடுவ
அய்யய்ய சின்ன குழந்தைங்கே மாரி
இண்ணுமே அப்பிடிதா ஒரு பவுல்ல பிஸ்கெட் பிஸ்கெட்டுங்குறே பாருங்கே பவுல்ல டீ ஊத் டீ பன்ன குட்டி குட்டியா பிச்சி போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிடுவே வாமிட் வர மாரி இருக்கா உங்களுக்கு
ஒரு ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் மேம் நா வந்து எப்டி தெரியுமா சின்ன வயசுல
ஆ
கிட்ஸ் ஃபன் இருக்குல்ல கிட்ஸ் ஃபன் தெரியுமா
ஆ ஆமா
அத வந்து தண்ணிக்குள்ள போட்டு சாப்டுவே நானு தண்ணிக்குள்ளே போட்டு சாப்பிடுவே ஆமா
ஓ தண்ணிக்குள்ள கூட பரவாலே எங்க வீட்லே எங்க அம் மம்மி வந்துட்டு டீக்குள்ளே மிக்சர் போட்டு சாப்பிடுறது அதுல்லா பண்ணுவாங்கே
அதெல்லா எல்லாருமே பண்ணுவாங்கே அதெல்லாம் நல்லாருக்கும் டீக்குள்ள மிச்சர் போட்டு சாப்பிடுறது அப்பறோ அந்த வரக்காப்பி இருக்குல்ல
ஆ ஆமா
அதுல பொறி போட்டு சாப்டுவாங்க
ஆ எனக்கு அந்த காம்பினேஷன்லா பிடிக் காது மிக்சர் போட்டு சாப்படுறதே எனக்கு ஒரு மாரி நல்லா இருக்கு பார்த்தாலே வாமிட் வரும்
எனக்கு அதெல்லாம் புடிக்காது எனக்கு ஒன்லி டீ கூட பிஸ்கெட்டு இல்ல பன்னு அதுவு பிஸ்கேட்னாலே மில்க் பிகிஸ் மட்டும்தா வேற எந்த பிஸ்க்
ம் என் தம்பி அப்டி சாப்டுவா ஆனா நா சாப்ட்டது இல்ல அந்த மாரி எல்லா
ம் காபி கூட கூட பிஸ்கெட் எல்லா வச்சு சாப்பிட மாட்டே ஒன்லி டீ தா காபி குடிக்கிறதா இருந்தா வெறும் காபி அவ்ளோதா ம் இந்த ஹார்லிக்ஸ் அதெல்லா கூட குடி குடிக்க மாட்டே எனக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த காம்ப்ளன் அந்த ஸ்மெல்லே பிடிக்காது
ஓ
அது சின்ன வயசுல இருந்து அப்டியே பழகிருச்சா அந்த ஸ்மெல்லே வாமிட் வரும் எனக்கு தெரியாம குடிச்சட்டேன்னா கூட வாமிட் வந்துரும்
ஆ ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு அந்த மாரிலாம் எதுவும் குடிக்க மாட்டீங்களா அப்போ
ஆஹா எதுவுமே குடிக்க மாட்டேன் அத நான் ஸ்வீட்டே மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன் ஸ்வீட்டே சுத்தமா புடிக்காது ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் ஸ்வீட்னாலே நான் சாப்றது இந்த டீ‌ பி பிஸ்கேட் மட்டும்தான் வேற எதுவுமே ஸ்வீஸ்ல தொடமாட்டேன்
ஓ அப்போ தீபாவளி பொங்கலுகெல்லாம் ஸ்வீ்ட்ஸ் சாப்ட மாட்டீங்களா
ஆஹா எங்க வீட்ல ஸ்வீட்டே வாங்க மாட்டாங்க வா வ யாராச்சும் குடுத்தாலும் அத வேற யாருக்காச்சும் தான் குடுப்பாங்க ஆமா ஸ்நாக்ஸ்ல காரம் மிச்சரு பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த மாரி காரமா தான் கொண்டு வந்து வைப்பாங்க எங்க வீட்ல எடுத்துட்டு வந்து வச்சாலும்
ம்
யாருமே சாப்பிட மாட்டாங்க அம்மா அக்கா நான்
ஓ
அதனால வாங்கறதே இல்ல அப்டி
இல்லங் தெர்ல நம்ம வீட்ல அப்பா அம்மா ஸ்வீட்டு வாங்குவாங்க
ஆ எனக்கு அது பாத்தாலே தெகட்டிடும் ஸ்வீட்டு சோன் பப்படி மட்டும் சாப்டுவ நல்லா அது ரொம்ப புடிக் கும் சோன் பப்டி மட்டும் தெகட்ட தெகட்ட சாப்புடுவ
சோன் பப்டி நல்லா இருக்கும் தா
ஆ சோன் பப்டி நல்லா இருக்கும் சொல்றீங்ளா ஆ நல்லா இருக்கும் ஆமா
ஆ நா வந்து ஸ்வீட்டு பாத்தீங்கன்னா அந்த இது அந்தா பெட் ட்டி கட மைசூருபாக் சொல்லுவாங்ளா
தெரில நா ஸ்வீட்லா சாப்டுவ ஆனா எனக்கு நேம்மே தெரியாது அவ்ளவா எனக்கு தெரிஞ்சது பால் கோவா அந்த மாரி தா தெரியும்
சொல்லியே அத விப்பாங்க மேம் பெட்டிக்கட மைசூர்பாக்குன் சொல்ட்டு அதுதா நா ஜாஸ் த்தியா சாப்டுவ
ஓ செரி செரி நா கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கால் ஆ ஆ ஓகே